ஹலோ
வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே ஆ நா கேக்கணு நினைச்சே இது இப்போ காலநிலை மாற்றோ வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு இல்லையா நாளாக நாளாக ஒரு ஒரு ஊர்லையுமே வந்துட்டு நம்ம அதுவு இந்தியால வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு ருக்க அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்டின்னு கேக்கலாம்ந்த ஏன்னா நாங்க இருக்கிற ஏரியாலயே வந்துட்டு வெள்ளமு அதிகமா வருது இப்போ வெயில் அடிக்கிற ஒரு சமர் டைம்லயும் ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு அது ரொம்ப எல்லாரையுமே சின்ன குழந்தைங்க நம்ம நார்மலா தானே இருக்கு இருக்குற மனுஷங்க அ ரொம்ப வயசானவங்க எல்லாரையுமே வந்து ரொம்ப அ கஷ்டப்படுத்து அப்படின்னு நினைக்கிறேன் அத வந்து எப்படி தவிர்க்கலா என்ன பண்ணலா அப்படின்னு சொல்லிட்டு கே இருக்கலா அப்டினு நினைச்சே
ஆமா தோழி நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா காலநிலை மா ற்றம் வந்து சொல்லவே முடியமாட்டேங்குது இப்போ நம்பளோட வெயில் காலத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்களானாலுமே செரி காலையில வெயில் அடிச்சது நமக்கு இரவு நேரம் ஆக ஆக வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது அஞ்சு மணிக்கு மேல மழை பெய்ய ஆரம்பிச்சிருது அந்த மாரி பொழுதுல இருக்குபோது அந்த மழை வந்து முழுமையா வந்து நம்மள வந்து அ ஜில் போட்ட பெறகு இல்ல பூமியை அது வந்து பாத்தீங்கன்னா சூட்ட கெளப்பி விட்டு போருது அந்த மாரி சூழ்நெலையில வெறு அஞ்சு நிமிஷோ மழ தூரிட்டு நிக் கும்போது நம்ம பூமியிலருந்து அந்த சூடு வெளி வரும் போது நமக்கு ரொம்ப உஷ்ணமாருக்கு ரொம்ப உபுசமாருக்கு என்ன பண்றதுனே தெரியாது அந்த மாரி காலகட்டங்கள் ரொம்ப நமக்கு கடுமையாருக்கு அப்போ ஒரு பத்து மணி பதினோரு மணி இரவு பத்து மணி பதினோரு மணி ஆகும்போதுதா ஒரு ஜில் காத்தே வரு சோ அந்த மாரி போய்கிட்டுருக்கு இன்னொரு பக்கோ வந்து பாத்தீங்கன்னா செடி கொடிகள் அது எல்லாமே வெட்டுறதுதா வந்து முக்கியமான ஒரு காரணோன்னு சொல்லுவே இதே நீங்க இந்த மாரி சூழ்நெலையில மலைப் பிரதேசத்துக்கெல்லா போய் பாருங்களே அந்த மாரி இருக்கற எடத்துல மரங்கள் நறைய சூழ்ந்து இருக்கறதுனால அந்த காற் றே வந்து கண்கோலா காட்சியாருக்கு இந்த மாரி நம்ம ஊர்ல பாக்க மாட்டோமா இந்த மாரி இயற்கை காத்து அங்க வராதா அப்டின்னு அதே மாதிரி அந்த மாதிரி காடுகள் இருக்கறனால அங்க மட் ட்டு நமக்கு மழ பெய்யு அங்க மட்டு ஜில்லுனு காத்து வீசுவோ நம்மருக்குற எடத்துல வீசாது ஏ அப்டின்னா மரங்கள் கடையாது சோ இதெல்லாமே வந்துட்டு மரங்களை கொஞ்சோ காப்பாத்தி வச்சோ அப்படின்னா நம்ம வீட்ல நம்ம மரங்கள் செடி கொடிகள் வளர்த்தோம்னாலே நமக்கு நல்லா காத்து வரு இல்லைங்களா
கண்டிப்பா நீங்க சொன்னது ரொம்ப செரிதா நானே இப்போ கண் கூட நா பாத்துட்டு கோ ஒரு ஒரு வருஷமுமே நமக்கு ரொம்ப வ வெள்ளம் வந்து ரொம்ப அதி கமா வருது அதனாலே அது இல்லாம வந்துட்டு இப்போ சம்மர் டைம்ல ரொம்ப வெயிலு அதிகமாருக்கு அதி ஏன்னே தெரியமாட்டேங்கிது எல்லாரு நம்ப யோசிச்சாலு வந்துட்டு அதோட முக்கியமான காரணோ வந்துட்டு நம்ம மனுஷங்களே தா நம்ப ரொம்ப ஆ ரொம்ப மன மா ஆ பூமிய வந்துட்டு ரொம்ப நாசப்படுத்தி வச்சிருக்கோமோ அப்டின்னு நெனைக்கிறேன்னா டெவலப் பண் ன்ற பேர்ல வந்துட்டு இருக்கற நல்ல நல்ல மரங்கள் ரொம்ப வருஷோ பழைய வருஷோ இப்ப ஒரு நூறு வருஷோ கால்ல மரங்கள் எல்லா வந்துட்டு நம்ப அந்த மெயின் ரோட்ல அந்த ஆ பெரிய பெரிய ரோடு போட்றோ அப்டின்னு சொல்ட்டு அங்கருக்குற மரத்தல வந்துட்டு ஆ வெட்டுறது இதெல்லா பண்ணும் போது வந்துட்டு நம்ம என்னதா வந்துட்டு இப்ப புதுசு புதுசா வந்துட்டு சின்ன சின்ன செடிங்கள் நட்டாலு வந்துட்டு அந்த செடிங்கள் வந்து பெரிய மரமாகுறதுக்கு பல வருஷங்கள் எடுக்கு அதனால இருக்குற மரங்கள வந்துட்டு நம்ம காப்பாத்தி வந்து இந்த காடுகள்ல இருக்கற மரங்கள்லெல்லா வந்துட்டு தேவல்லாம வந்துட்டு வெட்டாம ஆ நம்ம பேப்பர் தயாரிக்கிறதுக்காக ரப்பர் தயாரிக்கி றதுக்காக நறைய மரங்களெல்லா வெட்டுறது ஆ நறைய விஷயங்கள் வந்துட்டு நடந்துட்டேருக்கு அத வந்துட்டு நம்ம எப்டி வந்துருக்கு அ ஃபுல்லா வந்துட்டு ம தேவையான இத மட்டும் இது பண்ணிட்டு வந்துட்டு நல்ல ஒரு மரங்கள வந்துட்டு நம்ம பாதுகாப் பண்ணணோ அப்டின்னு நெனைக்கிறே அ இல்லாம வந்து நம்ம நறைய வண்டிகள் ஜாஸ்தியா வந்துட்டு நம்ம வந்துட்டு அ யூஸ் பண்ணிட்டே இருக்கோ அதனால வந்து நறைய ஆ எப்டி சொல்றது மாசுபாடு அதிகமாருக்கு அப்டின்னு நெனைக்கிறே நானு அ மாசுபாடு நறையா இருக்கறதுனால வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு ஆ நம்ம ஆ உடல் நல பாதிப்பு ஜாஸ்தியாருக்கு அதுல்லாம நம்ம ஒரு அந்த உலகத்துலருக்குற ஒரு நல்ல நல்ல ஒரு காத்தையு வந்துட்டு மாஸ் மாசடைய வைக்கிறோ நெனைக்கிற இப்போ இந்த வருஷமு போன வருஷமு கூட பாத்தீங்கன்னா ஆ சில அம் ஊர்கள்ல்லா வந்துட்டு நம்ம மூச்சு விடுறதுக்காகவே வந்துட்டு அந்த ஆக்சிஜனே வந்துட்டு நம்ம வெல குடுத்து வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லா நம்ம பாத்தோ அது வந்துட்டு இன்னு வருஷம் ஜாஸ்தி ஆக ஆக வந்து வர்ஷ வர்ஷ இன்னு அதிக தா ஆயிட்ருக் கு அப்டின்னு நெனக்கிற ஏன்னா எதையுமே வந்துட்டு நம்ம அந்த கொறஞ்ச பாடே இல்ல அதெல்லா வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆ ம் இப்போ கடல்லா இருக்குல்ல அந்த கடல் வந்துட்டு அந்த கடல் நீர் ஜாஸ்தி ஆயிட்டேருக்கு அப்டின்னு சொல்றாங்க அதுவு வந்து இதுக்கு ஒரு முக்கியமான காரணோ அப்டின்னு நெனைக்கிறே ஏன்னா வந்து இந்த சூடு அதிகம் ஆக ஆக வந்து அந்த பெரிய பெரிய அந்த ஆ ஐஸ் பாறைகள்லா வந்துட் டு உருகிட்டே வருது அப்டின்னு சொல்றாங்க அது உருகிட்டே வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம வந்துட்டு ஆ இப்ப வந்துட் டு ந்த ஓசாம் லேயர்ல ஓட்ட வேந்துருச்சுன்னு சொல்றது அது இல்லாம வந்துட்டு அ அந்த கடல் நீர பெரிய பெரிய ஐஸ் பாறைகள்லா உருகிட்டே வரது வந்து கா மாசு ப்பாடு காரணமாதா வந்துட்டு மெய்னா வந்துட்டு அந்த மாரி ஆயிட்டு இருக்கு சோ அதெல்லா வந்துட்டு அதுக்கு மரங்கள் ஜாஸ்தியா இருக்கணு நம்ம வந்துட்டு ஒ அந்த அந்த பெரிய அந்த உலகத்தையே வந்துட்டு நம்ம பாதுகாக்கணுன்னா அந்த இதன்ன தேவயில்லாத மாசுபாட எல்லா கம்மிப் பண்ணாதா வந்துட்டு நம்ம இது இதுல இருந்து நம்ம வந்து வெளியே வரோ முடியு அப்டின் நெனைக்கேன்னா தண்ணி வந்துட்டு அந்த பெரிய பெரிய ஐஸ் பாறைகள் எல்லா உருகிட்டே வந்துச்சுன்னா அந்த தண்ணி எல்லா என்ன ஆகு ஆட்டேமேட்டிக்கா வந்துட்டு அந்த அ நீர்மட்டம் ஜாஸ்தியாகு அப்டின்னு சொல்ட்டு சொல்றாங்கில்லையா நற்ய எடத்துல வந்துட்டு இந்த ஊர்ல அந்த கடல் மட்டம் ஜாஸ்தியா கடல்ல ஒவ்வொர் சைட்ல இருக்கிற ஊருங்க எல்லாத்துலயுமே அந்தப் கடல் மட்டம் ஜாஸ்தியாயிடுச்சுன்னு தண்ணியெல்லா ஊர்க்குள்ள வர ஆரமிச்சிரு அதனால தா இப்ப ஃப்ண்ட் வந்துருக்கு சின்னாவே வந்துட்டு ஜாஸ்தியா வந்துட்டு எங்கேயுமே தண்ணி போவறத் துக்கு வழி இல்லாம பண்ணிட்டோ ஏன்னா அந்த ரோடு போட்றோன்னா அத வந்துட்டு அதுல சிமெண்ட்லயே போட்டோன்னா சிமெண்ட் வந்துட்டு அந்த தண்ணிய உரியாது அதனால வந்து அந்த மண்ணு இருந்துச்சுன்னா நல்லா உறிஞ்சு நமக்கு நிலத் நிலத்தடி தண்ணீரு வந்து ஜாஸ்தி ஆகு அது அந்த மாதிரி இல்லாம என்ன பதின்னா இப்போ சிமெண்ட்டு ரோடு எல்லாமே நம்ம மாட்டிக்கிட்டே வறதுனால வந்துட்டு நம்ம பாக்கறதுக்கு நல்லாருக்கு எல்லாமே கொஞ்சோ நல்லா இருந்தாலு வந்துட்டு அதனால நம்ம எவ்ளோ பாதிப்படையறோன்றத வந்துட்டு யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு நெக்ற அதுக்கு வந்து நம்ம எதாவது வந்து திட்டங்கள் நறைய நலத்திட்டங்கள் கொண்டு வந்து நறைய விஷயங்கள் அது வந்து மாத்தணு அப்டின்னு நெனைக்கறனால
கண்டிப்பா தோழி ரொம்ப செரியா சொன்னீங்க நீங்க சொன்ன மாதிரிதா இப்ப இந்த மாரி மரங்களெல்லா வெட்டி நமக்கு ஒரு ஆக்சிஜன் கூட கெடைக்காத சூழ்நிலையில அப்ப வருங்காலத்துல எல்லோருமே அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வ ச்சுட்டுதா நம்ப சுவாசிக்க வேண்டிய ஒரு சூழ்நெலையாயிரு இல்லைங்களா அதுலயு மட்டு இல்லாம இப்போ வந்து வண்டி வாகனங்கள் வந்து நார்மலா நம்ப இருக்கிற சிட் டி ஏரியால ஓடுதுங்கும்மோது நமக்கு அதுவே தனிப்பட்ட ஒரு உஷ்ணம் வந்து ஒடம்புக்கு குடுக்குது ஒரு நமக்கு வந்து மரங்கள் செடிகள் எல்லா இல்லாதனால அதுவுமே நமக்கு வந்து உஷ்ணமா இருக்கு இதே மலை பிரதேசத்துக்கு வந்து போனீங்கன்னா அங்க எப்பவுமே ஜில்ன்னுதா இருக்கு அதுவு இரவு நேரங்கள் ரொம்ப பயங்கர ஜிலோன்னு இருக்கு நமக்கே இதாருக்கு அதனாலதா இந்த வெயில் காலத்துல எல்லாமே நம்ப எல்லா ஏயா அங்க நம்ப கெளம்பி போறோ மலை பிரதேசங்களுக்கு போறோ அதுலயு மலை பிரச பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா சின் ஒரு பக்கத்துல இருக்கு ஒரு சிட்டிக்கு பக்கத்துல இருக்கு அப்டிங்கிற பட்சத்துல எல்லா மக்களு என்ன பண்ணுவாங்க அங்கதா போவனோ அப்ப அங்க வண்டி வாகனங்கள் காரு டூ வீலர்லா நறைய போம்போது அங்கேயும் வந்து மாசுபடாத அவசியோ அங்கேயு வந்து நறைய பொல்யூஷன் எல்லா ஆயிட்டு அங்க நமக்கே வந்து யோச செம்மையா இருக்கு இது நெஜமாலுமே இந்த எடம் தானா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்புடி நல்லா ஜில்லுன்னு இருந்தது இப்ப ஜில்லுனே இல்லன்னு தோணு இதே நீங்க கொஞ்ச தூரமா உங்க இருக்கற எடத்துல இருந்து தூரமா மக்கள் நடமாட்டமே இல்லாம மக்கள் கொஞ்சோ அளவா தா வருவாங்க அப்டிங்கிற மாரி எடத்துக்கு போய் பாரு ஜிலு ஜிலுன்டு இருக்கு ஏயா அப்டின்னா அங்க மக்கள் நடமாட்டம் இல்லாத காரணத்தினால அங்க விலங்குகளும் வந்து அதிகமா நீங்க கண் கண் கூட பாக்கலாம் அந்த மாரி இருக்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு தனியா இருக்கு இதே நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கற ஒரு மலைப்ப பிரதேசோ நூறு கிலோமீட்டர் தள்ளிதா போறோ எல்லாருமே அந்த எடத்துக்கு தா லீவுனா வரு வாங்க அப்டிங்கு போயி நம்ம இது பண்றதுல ஒரு யூஸே இல்லன்னா ஒன்னு பண்ண முடியாது இல்லைங்ளா
கண்டிப்பா அதுக்குதா வந்து இப்போ வருஷ வருஷே இப்போ இந்த பொல்யூஷன கண்ட்ரோல் பண்ணுன்றதுக்காகவே என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல வந்து ஒரு சில ஆ விஷயங்கள்லா பண்ணிட்டுதா இருக்காங்க இப்ப பாஸ் குடுக்கறது அந்த மாரி விஷயங்கள்லா குடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா இவ் இவ்ளோ போ பாப்புலேஷன் தா போகணு ஏன்னா வந்துட்டு அங்க இருக்கற மனுஷங்கள் வந்து அவுங்கெல்லா வந்துட்டு அவுங்க ஊர வந்துட்டு நல்லா பாதுகாப்பா வேச்சு நல்லா பாத்துக்கறாங்க ஆனா வந்து நம்ம இருக் க்க இப்போ இந்த நீங்க சொன்னா மாதிரி மலப்ப பிரதேசத்துக்கு போயி நம்ம அங்க சில்லு காத்துவாங்கலா அப்டின்னு சொல் டு இந்த வெகேஷன வந்து நம்ம அங்க போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா போறாங்க ஆனா அங்க போயிட்டு என்ன பண்றாங்க நறைய வண்டிகள் எடுத்துட்டு போயிட்டு மாசுபா ரொம்ப சில்லு நல்லா இருக் இருக்கற ஒரு தூய்மையான ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட வந்துட்டு இங்கருந்து போயி அந்த மாசுபடைய வெக்கறது ரொம்ப மோசமா இருக்கு அப்டின்னு நேனைக்கிறே நல்லா இருக்கற ஒரு இத வந்துட்டு நம்ம இங்கருந்து ஆளுங்கல்லா போயிட்டு அங்க இது பண்றது அது இல்லாம இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ்லா போட்றது அது வந்துட்டு அங்க இருக்கற நறைய விலங்குகளுக்கு வந்து அத தெரியாம சாப்டா அது நறைய விஷயங்கள் வந்து தப்பா போகுறது அந்த விஷயங்கள் எல்லா தடுக்கறதுக்காக தா வந்துட்டு நிறைய இப்போ இப்போ ஒரு பத்து பேர் தா போனோ அப்டின்னா உங்களுக்கு அந்த இத் ஒரு நாளைக்கு வந்து இவ்ளோ பேர் தா போகணு அப்டின்றத வந்து கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட் சைட்ல து நெனைக்கிறே நானு அதனால வந்து பாஸ் குடுத்து இத்தன பேர் தா போகணு அப்டின்ற மாரிலா கொண்டு வரது வந்து ஒரு நல்ல விஷயோ அப்டின்னு நெனைக்கிறே இந்த மாரி எல்லா ஊரு ம் ஒரு மலப்பிரதேசத்துக்கும் வந்துட்டு இந்த மாரி நறைய ரூல்ஸ் கொண்டு வந்து அ பாத்து பாத்து பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு நம்ம இந்த விஷயத்துல இருந்து இந்த மாசுபாடுல இருந்து கண்டிப்பா நம்ம எல்லாருமே வந்து வெளிய வர்லானு நெனைக் கிறே இந்த வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக் கிறது எல்லாமே மோசமாகறது எல்லாமே கொஞ்சோ ஆ தடுத்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஒரு காற் றுக்கு வந்து காற்று சுவாசிக்கிறதுக்கு இதெல்லாமே கொண்டு வரலா அப்டின்னு நெனைக்கிறே நா கூட
கண்டிப்பா தோழி நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க நீங்க இந்த மாரி அ பிளாஸ்டிக் இதெல்லா உபயோகப்படுத்தக்க கூடாது அப்டின் சொல்லவுந்தா வந்து எனக்கு ஒரு ஞாபகோ வந்து வருது சமீபத்துல நா வந்து ஒரு மலை பிரதேசத்துக்கு போனே அந்த எடத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து அ இது பிளாஸ்டிக்கெல்லா அளோடு கெடையாது அது எல்லாத்துகுமே தெரியு அ நார்மலா அங்க வர மக்களுக்கு வந்து தெரியு பட் இருந்தாலு நம்ம என்ட்ரன்ஸ்ல போ கரெக்ட் டா மலைய ஏர்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து செக் போஸ்ட்ல வந்து பேகெலா தொறந்து காட்டி செக் பண்ண சொல்றாங்க ஒரு நம்ம வாட்டர் பாட்டில் மொதல் கொண்டு ஒன் யூஸ் வாட்டர் பாட் டில் வெச்சிருந்தா அத அங்க போட்டுட்டு தா போ சொல்றாங்க அதுவே கிட்டத்தட்ட ஒரு மூட்ட ரெண்டு மூட்ட அளவுக்கு வாட்டர் பாட்டில் சேந்து இருந்ததுன்னா பாத்துக்கோங்களே அந்த அளவுக்கு ஒரு பிளாஸ் டிக்குக்கு வந்து ரொம்போ ஒரு இது வந்து அங்க குடுக்குறாங்க
கண்டிப்பா அது வந்து நம்ம கண்டிப்பா அத நா எல்லாருமே வந்துட்டு நம்ம ஒரு மனுஷங்களா வந்துட்டு அத ஆ கண்டிப்பா முறையா அத வந்து அத ஃபாலோ பண்ணுனா கண்டிப்பா நம்ம எல்லா நல்லதே நடக்கு எல்லாருக்கு கண்டிப்பா உங்க கூட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி
நன்றி தோழி நன்றி
நன்றி